வணக்கம் தோழரே நல்லாருக் கீங்ளா நல்லாருக்கே
காலைல உணவு உண்டாச்சா தோழி
சாப்ட்டாச்சு தோழா
ம் என்ன தோழி சாப்ட்டீங்க
ப்ரெட் சாப்டே தோழி தோழரே ஜாம்மு ப்ரெட்டு
தோழி செரி தோழி
உம் நீங்க சாப்டீங்ளா
ஆ நா கால்ல சப்பாத்தி சாப்ட்டேங் தோழி சப்பாதி சு சுண்டல் கொழம்பு சாப்ட்டே
நல்லது தோழரே அருமை அருமை மதிய உணவுக்கு என்ன ஏற்பாடு பண்றாங்க
மதிய உணவுக்கு வந்து சாம்பார் சாதம் தோழி ஓ ச சாதோ சாம்பார் அதுகப்றோ மாம்பழோ வந்து தொட்டுக்க
நா வந்து ஆட்டுக்கால் செய்ய போறே தோழரே
வணக்கம் தோழி நன்றாக சாப்
உம் ஆன் தளர மதியானம் அதுதான்
செரி செரி தோழி ஆட்டுக்கால் செய்ய தெரியுமா தோழி
செய்வே தோழரே
ஒ ஓ சேரி தோழி ஒன்றாக செஞ் சாப்புடுங்க
ம் சுற்றுப்புற சூழல் இருக்குல தோழரே மாஸ்படுறது
ஆமா தோழி
எ எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு எதை
அது வந்து இப்ப எப்டின்னா த தண்ணீல பாத்தீங்கன்னா வைங்க இப்ப ஆற்றுல்ல தண்ணி வருது தண்ணியில பாத்தீன்னா உள்ள சாக்கடையெல்லா கலக்குறாங்க
ம்
பொட்கள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேஸ்டுயெல்லா பொருட்கள்ளியு உள்ளதா போடுறாங்க தண்ணில போடுறாங்க
ம்
இதனால பாத்திங்கன்னா அந்தண்ணியா தா நம்ம குடிக்கிறோ குடிக்கிறதுனால நம்பளுக்கு தேவயில்லாத நோய்கள் ப்ரச்சனைக எல்லா ஒடம்புல வருது
பரவுது ம்
தொழிசாலலேந்து இதெல்லா பொதுல அந்த இதெல்லா வெ வு கழிவு நீீர்லா எல்லாமே ஆத்தல தா கலக் கறங்க முன்னாடி எப்டின்னா அத்துல கலக்குல இப்ப எல்லாமே ஆத்துல கலக்கறனால ரொம்ப மாசுபட்டு ம் தண்ணி குடிக்கிறங்க நம்ப ம க்கள் ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே நோய்கள உண்டாக்கி
ம் ஆமா ஆமா தோழரே அப்றோ வந்து இந்த ரோட்ல எல்லா பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிகி டப்பாவோ தண்ணி குடிக்கிறாங்க பத்திங்களா அந்த பாட்டில் இதெல்லா க ண்ட எடத்துல கெடக்கு அப்றோ அந்த கவருக்கு பத்தீங்களா பாலித்தீன் கவர் அந்த கவரெல்லா போட்டு வைக்கறாங்க அதெல்லா மாடு ஆடு மாடு எல்லா அத சாப்ட்டு அவுங்களுக்கு ஒடம் சரியில்லாம
ஓ புரியுது புரியுது தோழி
அப்றோ வந்து இந்த வண்டியெல்லா போகுது பத்தீங்களா அது சரியான முறையில பாதுகாப்பு இல்லாம பொகையா வருது அந்த பொகையல்ல எவ்ளோ பேருக்கு தீங்கு விளைவிக்கு பத்திருக்க
ஆ பாத்துருக்கே பாத்துருக்கே தோழி
அத நா நல்லபடியா அத கவுனிச்சு வண்டிய ஓட்டணு அவுங்க ம் அதெல்லா வந்து சுற்றுப்புற சுகாதார கேடு தா விளைவிக்குது குப்பைகள அப்ற வந்து எ இப்ப வந்து அவுங்கவுங்க எடத்துக்கே வந்து குப்பைகள வாங்கிட்டு போறாங்க ஆனா இன்னமு ஜி மக்களு வந்து வந்து அந்தந்த எடத்துல அந்த குப்பைய போடுறது எச்சிய துப்புறது அந்த இது பண்றாங்க கழிவுநீர் இதேல்லாமே வந்து இன்னமு அது மாறவே இல் அப்டியே தா இருக்குது சில எடங்கள்ல அதனால நெறைய பரவுது பாக்டீரியால்லா வந்து பரவு எல்லாத்துக்கு அப்றோ ஒரு சிலரு வந்து சில இது அவுங்களுக்குள்ளாற உபாதைக இருக்கு ஒடம்புல உபாதைகளு அவுங்க வ ந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு போ மாட்டேகிறாங்க அடுத்தவங்களுக்கு அது பரவுமே அப்புடின்னு பொதுவான எடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர்ருக்கிறாங்கன்னா அவங்க அந்த நோ தொற்றுனுவியாதி வந்து பரவு அப்ப அவுங்க வந்து பாதுகாப்பா யாருக்கு இது நம்பலால போக கூடாதுனு நெனச்சாங் கனா அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு போணு மத்தவங்களு அ அந்த வியா சிலருக்கு அந்த மூச்சு திணறல் அந்த மார்ல்லா இருக்கிறவங்க அந் மாச போ மாஸ்க போட்டுக்கிட்டு போனா நன்மைகள் தா ஆவுது
ம் புரியுது புரியுது தோழி அதே மாரி இப்ப சென்னையில பாத்தீங்கனா இவங்களுக்கு வந்து இப்ப வாட்டர் கேன்லா நீங்க இது பண்ணிறாய்ங்க அது வந்து ஒரு இடத்துல நம்ம மிஷின்ல போட்டா நம்மளுக்கு வந்து பை வருது பை மாரி கொண்டு வர்ற மாரி இப்ப எல்லா இடத்திலயையு கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க தோழி இது ரொம்ப நல்லது தா அதே மாரி இப்ப எல்லா உ ஊர் லையு இதே முக்கியம் மாரி பண்ணாங்கன்னா வைங்க மக்கள் அதே மாரி போட்டு பை வேணுங்கிற பைய வாங்கிட்டு போயிருவாங்க இதனால யாரும் கீ கீ கீழ போட மாட்டாங்க கீழ குப்பைல எங்கேயு போடாம அங்க போய் போடுறதால அது ரொம்ப இதா இருக்கு
ஆமா இந்த துணிகள எல்லா ஆத்துல வுடுறேன்ற பேர்ல விட் டு பாத்தீங்கனா நெறைய அதுல வந்து உயிர் வாழும் மே மீன்கள் இதெல்லா இருக்கிற இருக்குதுங்க அவங்களுக்கு அது கேடு விளைவிக்கு நம்ம வந்து அந்த தண்ணீர தா வந்து சுத்தப்படுத்தி நம்ளுக்கு இது பண்றாங்க அதுல போயிட்டு கழிவு நீர வுட் றது இந்த மாரி துணிகள வுட்றது அது பாத்தீங்கனா ஆ முட்ட பொரிச்சு அப்டியே கொசுவா மாரி அந்த கொசு வந்து எல்லா இடத்துலயு உட்காந்து ஸ் ஸ் சாப்டுற தின்பண்டங்கள்ல இருந்து பழங்கள் வரைக்கு உக்காந்து எல்லாத்துக்கு இந்த டெங்கு காய்ச்சல் அதுன்னு பரவுது அதெல்லா ஒழிக்க மாட்டேக்கிறாங்க
அதா தோழி எல்லா மக்கள் நம்மளு கொஞ்சோ இது பண்ணி ஆ வர குப்ப வண்டில நம்ம குப்பைய போட்டு எல்லா கொஞ்சோ நல்லா பண்ணா இதா இருக்கு தோழி மக்கள் பாதி பேர் பண்றாங்க மீதி பேர் யாரு பண்ண மாட்டே
ஆமா வீட்டப் சுத்தி செடி வளர்க்குறோங்ற பேர்ல பாத்தீங்கனா அநியாயத்துக்கு இந்த செடிகள வந்து ஆ வளக்கிறனுபேரு ஒரே கொசுவாருக்குது
ஆமா தோழி ஆமா ம்
கொசு மருந்த அடிக்கணு இல்லையா அத நல்ல சுத்தமா கூட்டி அந்த குப்பைகள எடுத்து வெளில போடணு இல்ல எரிச்சுவுடணு எதுவுமே செய்ய மாட்டேங்கி றாங்க அதுவும் மா எல்லாத்துக்கு சுகாதார கேடு
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கனா கொசு கடி தாங்க முடி ல முன்னாடி பாத்தீங்கனா கொசு கடிச்சா கூட ஒன்னு தெரிஞ்சுக்கல கொசு கடிக்கிறது எப்டின்ன உடம்புல வந்து வீங்கி போய் தடிச்சு டெங்கு டெங்கு காய்ச்சல் வரளவுக்கு நம்மளக் கொண்டு போயிருது உடம்ப பாதிக்குது ரொம்ப
ஆமா
ரொம்ப இதாது தண்ணி அதே மாரி மூடி வைக்கணு மூடி யாரு வைக்க மாட்டேன்றாங்க தண்ணியில சேந்து சேந்து சேந்து இன்னு அதிகமாக குஞ்சு பொரிச்சு ரொம்ப அதிகமாய்
அந்த காலத்துல வந்து ஆத்து தண்ணிய இந்த ஊத்து தண்ணின்னு சொல்லிருக்குல்ல அது சுத்தமான தண்ணின்னு சொல்லி அத போய் எடுத்துட்டு வந்து குடிப்பாங்க எந்த வியாதியுமே இல்ல ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா கேன் தண்ணி வீட்லேயே பியூரிஃபை சொல்லிட்டு எல்லா பண்றாங்க குடிக்கிறதுனால தைராய்டு வருது ந நறைய பிரச்னைகள் வருது அதுனால இந்த தண்ணிகள்லா தண்ணீராலயு நறைய வந்து பிரச்சன வருது
அதா அதா தோழி
ஏ மாறும்னு தெரியல கூடிய சீக்கிர மாத்துனா எல்லாருக்கு நல்லது அது
அதா தோழி மாத்துனாதா எல்லாத்துக்கு நல்லது இப்ப உள்ள கொழந்தைகளுக்கு எல்லா பாத்திங்கனா இங்க சீக்கிரமா வந்துருது இந்த நோய் எல்லா டக்குனு அதனால அவங்களாலயு சமாளிக்க முடில
இந்த ஆடு மாடுகளெல்லா பாத்திங்கனா ஒரு சுத்தமா பராமரிக்கிறதுனால அதுங்க மேல ஈ கொசு எல்லா உக்காந்து அது வீட்ட சுத்தி சாணம்லா போடறதா அதெல்லா ஒரு சுத்தமா வக்க மாட்டேங்றாங்க அந்த காலத்துல மஞ்ச தண்ணிய தெளிச்சு வாசல்ல சாணத்தையு மஞ்ச தண்ணியு தெளிப்பாங்க எந்த ஒரு கிருமி நாசினியு வீட்டுக்குள்ள வராது இப்ப எல்லா அதெல்லா கெடையவே கெடையாது எந்த வீட்லயு சாணி அத தெளிச்சு மஞ்சத்தண்ணி தெளிச்சு பாக்கவே முடியல அப்போ செஞ்சாங்க
ம் அப்ப உள்ள மாடுகள் எல்லா பாத்திங்கனா அவ்ளோ பசுமையானத சாப்டுட்ருக்கு தோழி வயல்வெளில இந்த மாரி காய்கறிகள் இந்த மாரி சாப்டு கீரைகளு இ இந்த மாதிரி சாப்பிடு இப்ப எல்லா எல்லா மாடுகளு பேப்பரு ஸ்வீட் சாப்டுதுங்க அதுக்கப்புற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லா சாப்புட் டு அதோட சாணமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதல் உண்டா க்றமாதிரி அந்த அந்த ந நெலைமைக்கு தா போய்ட்ருக்கு தோழி
ஆமா
ம் இப்டி உள்ள மாட்ல இருந்து நம்ளு மாட்டுப்பால வாங்கி குடிக்கிறோ அது நம்புளுக்குந்தா கெடுதல்
ஆமா அதுலயு பாக்டீரியாதா ஆகுது என்ன பாக்கெட் பாலுன் சொல்றாங்க அது என்னைக்கு தயார் பண்ணாங்கன் தெர்ல அதனால அதெல்லா அன்னன்னைக்கு டேட்டு அந்த தேதிய பாத்து நம்ம வாங்கி குடிக்கணு இல்லனா கெடுதல் தா ஒடம்புக்கு
ம்
அப்புற இந்த ஆஸ்பித்திரிக்கெல்லா போறொன் வச்சுக்கோங்களே அங்க வந்து பாத்திங்கனா எல்லாரு நோயாளிக தா வராங் க அவுங்கலா வந்து அ ஒரு அந்த ஆஸ்பித்திரிய சுகாதார நிலையம்னு போட் இருக்காங்க அத ஒரு இந்த என்ன குடி இந்த இது என்னமோ சொல்லுவாங்களே நிலவேம்பு கசாயங்ற பேருல அத காச்சி வச்சிருக்றாங்க அதுல ஒரு டம்ளரையு வெ ச்சர்றாங்க அந்த டம்ளர எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாரி பண்ணாம அவங்கவுங் க வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து புடிச்சிட்டு போங்க அப்டிங்றது அவுங்க கொண்டு வரணு
புரியுது புரியுது தோழி
சுகாதார நிலையம்னு சொல்லி வச்சுட்டு அந்தெட த்துலயே சுகாதார இல்லாம இருக்குது ஆஸ்பித்திரியு சுத்தமா தூய்மையா வச்சிருந்தாதானே அ மக்களுக்கு இது நோய் பரவாம இருக்கு அதையுமே ஒவ்வொரு கழிவறை எல்லா பாத்தா ரொம்ப அசிங்கமா பண்ணி வச்சிருக்கறாங்க அதெல்லா வந்து சுகாதாரம் இல்லாம ரொம்ப ஒரு மாரி கேடு விலகியது பொது கழிவறைன் சொல்லி ட்டு பாத்திங்கனா அதெல்லா ரொம்ப கேவலமா போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்கள்லயு பாத்திங்கனா
அ முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா இதோட ரொம்ப மோசமான நிலைமில இருக்கு தோழி உள்ள க இது இப்ப அரசு மருத்துவமனைிலா உள்ள இவங்களால போ முடியாது போ முடியாது அந்த வாடைகள் வரு உங்களுக்கு மாத்திரை வாட எல்லாமே இது வய இருக்கு இப்ப கொஞ்ச கொஞ்சமா மாத்தி வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்ச நல்லா வேகமா சீக்கிரம் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கு ஜெனுன்னா இருக்கு
எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா டால்ட எல்லா தயார் பண்றாங்க அதுல நறைய புகை வருந்து அந்த எடத் சுத்தியே மாசுபடுத்தி ஆறு ஒவ்வொரு வீடுகங்களுக்கு அந்த புகை போயி ரொம்ப கேடு விளைவிக்குது அது கூடிய சீக்கி ரத்ல அத கொஞ்ச மாத்துனாங்கன்னா நல்லது
ஆமா ஆமா பண்ணி தொழிற்சாலைகள்த்த வீடு குடியிருப்பு உள்ள தொழிற்சாலைகள் இருக்கிறனாலதா தோழி எல்லாத்தையுமே ஏரி குளங்குட்டை ஆறு எல்லாத்தையுமே மாசுபட வச்சு ரொம்ப நோய்கள் வர மாரி வந்துருச்சு
முன்னெல்லா வந்து அங்கங்க சாக்கடை தண்ணி தேங்கி நிக்கும் அதுல ஆயிரம் கொசு உட்காந்துருக்கு ம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது இப்ப எவ்ளோ பரவால்ல இந்த ஆ‌இது அண்டர் கிரவுண்ட்ல வந்து சாக்கடைய விட்டு எல்லா‌ அதுல கழிவுநீர்ல்லா போயிடுறதுனால ரொம்ப
ஆமா ஆமா தோழி எல்லா பாதாள சாக்கடை போட்டு அந்த மாரி கொண்டதுனால கொஞ்ச இப்ப பரவால்ல எல்லாத்துக்கு
ஆமா அது மாரி இந்த மழை நீர் சேக சேகரிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல செயலு நல்ல ஒரு சுகாதாரம் வச்சுக்கோங்களே சுத்தமான தண்ணி கிடைக்குதுன்னா வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிச்சு வச்சா ரொம்ப நம்மளுக்கு ஆரோக்கியமான தண்ணீர் உங்க வீட்டுக்கு ஒரு மழம் மரம் வளர்க்குறோம்ன்னு வச்சுக்கோங்களே நறைய சுத்தமான காற்று ஆக்சிஜன் நம்மளுக்கு கடைக்கு அப் இதெல்லா வந்து அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரம் இந்த மழை நீர் தொட்டி இதெல்லா வந் வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னாவே வீடும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும்
ஆ தோழி முன்னாடி எப்டின்னா மழை நீீர் சே எல்லா கட்டிட்டு இருந்தாங்க இப்ப யாரு கட்றது இல்ல இப்ப இதுக்கு மேல வரவங்க எல்லாம் மழ மழைநீர் சேமிப்பி வீட்ல வச்சாங்க நல்லது ஏன்னா இந்தம தண்ணி தட்டுப்பாடு எல்லா நெலமே வர நெலம இருக்கு
ஆமா
அதனால முன்னாடியே நம்ம சேமிச்ச வக்கிறது ரொம்ப நல்லது
ஆமா தோழரே சாப்பாடும் சரி நம்ம வீட்ட சுத்தில இருக்கிற எதையு சேரி நம்ம இப்ப கழிவு நீீறுங்களு சேரி எல்லாமே சுத்தமா இருந்தாதா அதே மாரி துணிகளையு நம்ம ஒரு நல்ல ஒரு இது வாசனையான ஒரு இத போட்டு துவச்சு அழகா மடிச்சு வச்சாதா கொசு சோல்லாம் வராது போட்டு அடைச்சடைச்ச வைக்கிறாங்க அதலாலல்லா நறையா கொசு பரவுது. சாப்ற பாத்திரங்களு அப்படிதா போட் டு அப்படியே ஈ முக்கிற அளவுக்கு வைக்கிறாங்க அதெல்லா வந்து உடனே உடனே கழுவி அந்தந்த எடத்துல வச்சுட்டா பாத்தரமு சே